ஹலோ
ஹலோ வணக்கம் தோழி என்ன பண்றீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கே நீங்க எப்படி இருக்கீங்க
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நான் வந்து படிச்சிட்டு இருக்கேன் தோழி
ஓகே தோழி இப்ப இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
இப்ப சு சும்மா இருக்கேன்னு தோழி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
டைய மகள் வந்திருந்தா தோழி பேசிட்டு இருந்தே தோழி
மகளா கல்யாணம் ஆயிடுச்சா தோழி
இல்ல தோழி அக்கா அக்க மகள் வந்திருந்தா அப்டி பேசிட்டு இருந்தேன் தோழி
ஓ செரி செரி செரி
ம் நான் வந்து முடிஞ்சி தோழி எல்லாமே படிச்சு முடிஞ்சி தோழி வீட்ல சும்மாதான் தோழி இருக் கே
ஆ அப்படியா தோழி சரித் தோழி கல்யாணம் முடிஞ்சா தோழி ஏ தோழி ஒர் போவலையா
இல்ல தோழி ரிசல் ரிசல்ட் இன்னு வரல தோழி தேட்இயர் முடிச்சிட்டே சட்டுகாக வெயிட்டிங் தோழி
ஓகே தோழி ஓகே ஓகே ஓகே அடுத்ததா என்ன பண்ணலா பண்ணலா தோழி
நா என்ன தோழி வீட்ல அலைன்ஸ் பாப்பாங்க கல்யாணம் பண்ணணு இல்லனா எதாச்சு ஒர்க் போலா தோழி எதுவு எதோ டிப்ரெஷ்னாவே இருக்கு
செரி தோழி ஏ என்னாச்சு தோழி
என்ன தோழி எனக் வந்து பதனெட் வய்சு கழிஞ்சுதா நமக்கு பல்லு முளைக்குன்ல தோழி பல்லு முளைக்குங்ல தோழி புதுப்பல் எ மேல ரெண்டு பல் மொளச்சிது தோழி கீழ ஒரு பல் மொளைக்க ந முன்னாடி பல்லுக் கம்பி போட்ருந்த தோழி அப்போ அதனால எதோ அ பல்லு ரொம்ப உள்ள போனனால என்னவோ பல் வர எட முடியாம ஈனிலா வீங்கி ரத் தக்கட்டாய்ட்டு தோழி அது பேச ஒன்னு முடியல ரொம் ரொம்ப வலியா இருக்கு தோழி பெயின்ஃபுல்லா இருக்கது வாரம அப்டிதா தோழி இருக்கு புதன்கெழமையிலந்து இன்னிக்கி சனிக்கெழம வரைக்கு அப்டிதா தோழி இருக் கு ரொம்ப கஷ்டமாருக்கு தோழி ஆமா தோழி நா ஹாஸ்பிட்டல் போனு தோழி கொஞ்சோ கழிச்சு போய் ஹாஸ்பிட்டல் போனா ஊசி எதாவ்து போடுவாங்க
ஆமா போனா நல்லாருக்கு தோழி பல்வலி எல்லா வந்தா இருக்கவே முடியாதுல்ல தோழி
ஆமா தோழி ஆமா தோழி தல ஆமா தோழி கேக்குது தோழி கேக் குது தோழி
அ செரி தோழி செரி அ செரி செரி தோழி செரி தோழி ஆமா தோழி என்னோட சிஸ் டரோட பொண்ணு இருக்காங்க
ஓகே தோழி ரொம்ப சத்தமா இருக்கே தோழி அதா கேட்ட
அவ வந்து வீட்ல உள்ளவங்க யா ராவ்த் சண்ட போட்டு பேஸ்னாலோ கத்தி பேஸ் னாலோ அவ திரும்ப பேஸ்வா தோழி
ஓ ஓகோ ஓகே ஓகே ஓகே தோழி ஓகே தோழி அப்போ வந்து உங்களுக்கு ஏதாச்சு ஸ்கின் கேர் பத்தி ஏதாச்சு ஐடியாஸ் சொல்றிங்களா தோழி எனக்கு
எனக்கு அந்த மாரி எந்த ஜ டியா கிடையாது தோழி என் ப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்கின் கேர பத்தி எல்லா நறைய பேசுவாங்க ஆனா எனக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது தோழி
இப்பதா ஒரு ஃப்ரெண்ட் கால் பணி என்ட கேட்டா தோழி கொலாஜ்யின்றீங்க பதில் சொல்லி கொடுக்குறதோழி
ஓ அப்படியா ஒருத்தங்க முன்னாடி கால் பண்ணாங்க அவங்க பேசினாங்க அவங்க சொன்னாங்க மசாலா பால் வந்து வெக்க சொல்லி தந்தாங்க அப்படின்னு
ஆமா தோழி ஆமா தோழி அந்த வந்த பொண்ணுக்கு நான் தா சொல்லி மசாலா பால் சொல்லி கொடுத்
அ நீங்கே எனக்கு சொல்லி தன்னீங்க அந்த பொண்ணுக்கும் சொ சொல்லி கொடுத்திருக்கீங்க அந்த பொண்ணு சொல்லிச்சு எனக்கு ஒருத்தங்க முன்னாடி கால் பண்ணாங்க மசாலா ப்பால எப்படி வைக்கன்னு சொல்லி தந்தாங்க அதுவும் இல்லாம பிரியாணி வைக்க சொல்லி தந்தீங்கள நீங்க ஹலோ
என்ன தோழி எனக்கு ஒழுங்க கேட்க்கல
அப்படியா தோழி பிரியாணி வைக்க சொல்லி தந்தீங்கல்ல
ஆமா தோழி ஆமா
ஆ அதையும் நான் சொன்னேன் நீ அவங்க அவங்கவுங்க அவங்க சி சிக்கன் பிரியாணி வைக்க சொல்லி தந்தாங்களா உங்களுக்கு கு
அப்படி இல்லையாது தோழி எனக்கு ஞாபகம் இல்ல தோழி
அப்படி அவங்கதா சொன்னாங்க உங்களுக்கு சிக்க பிரியாணி வைக்க சொல்லி தந்தேன்னு
இல்ல தோழி இல்ல பொய் சொல்லிருக்காங்க
நான் அதான் சொன்னே மட்டன் பிரியாணிய அவங்க எனக்கு வைக்க சொல்லிதந்தாங்க அப்படின்னு நான் சொன்னே
ஆமா தோழி நா சிக்கன் சொல்லி கொடுத்தே தோழி கொலாஜி ட்ங்கனு சொல்லி கொடுத்தே தோழி
அப்படியா அவங்க ஆ சொல்லுங்க தோழி
ஆ கோழி கால் உண்டு தான தோழி கோழி கால்
ஆமா ஆமா இதுதான் அவங்க மாத்தி சிக்கன் பிரியாணின்னு சொல்லி
ஆமா தோழி கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்கு கொஞ்சமா மோளறு செய்யறது
ஆமா என்ன பண்றது
அந்த சிக்கன் கால வந்து நீங்க வந்து ஒரு அடுப்புல போட்டு குக்கர்ல தண்ணி ஊத்தீ கூட வந்து உப்பு ந ஆ நல்ல மொளகு மஞ்சள் இந்த மாரி க பட்ட கிராம்பு எல்லாத்தையு மட்டும் போட்டு நல்லா கொதிக்க விடணு தோழி கொதிச்சல் வந்தொன்ன தோழி அணைச்சிட்டு பாக்கும்போ மேல ஃபுல்லா நமக்கு ஒரு தண்ணி போல லேயர் கெட்டி இருக்கு தோழி எண்ண மாதிரி அந்த சமயோ நம்ம என்ன பண்ணணுனா கோழி கால எல்லாத்தையு எடுத்து தூர போட்டுறோணு தோழி அட்வைஸ் சாப்பிடுவிங்கன்னா சாப்டுங்க எங்க இதுல யருமே நாங்க சாப்பிட மாட்டோ கோழி கால் விரும்பின இருக்குல்ல தோழி சதை எல்லா இருக்காது விரும்பினா ஒரு நாலு விரல் மட்டு இருக்கு தோழி அதுல அப் தூர போட்டுறனு தோழி தூர போட்டுட்டு அந்த தண்ணி மட்டு இருக்குந் தெரியுமா அதை தூக்கி ஃபிரிட்ஜில வெச்சிருன்னு தோழி அடுத்த நாள் நம்ம அத எடுத்து பாக்கும்போது ஜெல்லி போல இருக்கு ஆமா தோழி அதா கொலாஜின் அவ்ளனாலு ஒரு கிளாஸ் ஹாட் வாட்டர்ல ஆமா தோழி எங்க வீட் ல என்னத்த சொல்லிருக்கல்ல தோழி எங்க வீட் ல என்ன எல்லாருமே தக்காளி பழம் போல இருப்பேன்னு சொல்லுவாங்க அவ்ளோ பள பள ப்பே
ப்டியா
வீக்லி ஒன்ஸ் அத நியூவா ப்ரிப்பேர் பண்ணின்டே இருக்கணு டெய்லி ஒரு கப் கூட ஒரு ஸ்பூன் போடுலா
மாரி எல்லா நா சாப்பிட மாட்டேன் தோழி கோழிக்கால் ஆட்டுக்கால் எல்லா வெச்சு நா சாப்பிட மாட்டேன் அப்டியா தோழி
ஆமா தோழி ஆமா நீங்க வேணா டிஃப்ரெண்டா வேணா ஆ பா
பாம்புக்கும் பாம்புக்கு முள்ளெல்லா உண்டா தோழி
பாம்பு ஏ முள் இல்ல
என்ன தோழி ஃபுல்லாவே அது வந்து எப்டி சொல்றது இந்த துண்ட மீன் பாத்திருக்கீங்ளா
ஆமா தோழி ஆமா தெரியு
ஆ அந்த துண்டு மீன கட் பண்ணும்போது ரவுண்ட் போல இருக்குமே அத போலதான் பாம்ப வெட்னாலு இருக்குது
இல்ல தோழி அதுக்கு குட்டி குட்டி குட்டியா எலும்பு இருக்கும் தோழி அது எலும்பு இல்லாம எப்டி தோழி இருக்கு அதுக்கு நட்டெலும்பு இருக்கு அதும்போல நீங்க தொள்ளி உறிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியு
தொளி ஒலிச்சா வெறும் துண்ட மீன் போலதான் இருக்கு
சேரி தோழி இங்க துண்டு மீன வெச்சி சதைய மட்டு எடுத்துட்டு மிச்சத்தை போட்டு அவீங்க அத சாப்பிட்டு இருக்கேன் தோழி சாப்பிட்டுருக்கேன் ஜப்பான் போனப் ஓ அதனாலதா சொல்றே
நானும் ஜப்பான் மூலமா பாத்துருக்கே தோழி இல்ல தோழி எனக்கு மீனுங்க பேரலாம் தெரியாது தோழி
தெறச்சி மீன்னா தரையோட அப்பி அப்பி ஒரு மீன் இருக்கும்ல்ல தோழி ஒரு டரையாங்கிள் ஷேப்ல பெரிய வால் வச்சு
ஆமா தோழி ஆமா ஆமா ஆமாம்
அந்த மீனுக்கு வந்து முள்ளே இருக்காது தோழி அந்த முள் மீனோட முள்ள நம்ம சாப்டலாம் இந்த
சாஃப்டா இருக்
ஆமா தோழி ஆமா அதே போலதான் தொழில் இருக்கும் பாம்போடம்
அப்புடியா தோழி சரி சரி இல்ல நாங்க போனப்போ வந்து அவங்க ஃபுல்லாவே அத எப்டி துண்டு துண்டாதான் கட் பண்ணி அடுத்துட் வந்தாங்க அதான் எங்களுக்கு முள் இருக்கா இல்லையா இல்லாத போல தான் நெனைச்சேன்
ரியாது ஸ்டிக்ல குத்தி தருவாங்க ங்க அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி மீன் உயிரோட இருக் ப்ப நாங்க ஒய்ன் ஊத்தி சாப்டுவோம் தோழி
ஆ அப்பிடியா தோழி சேரி சேரி சேரி தோழி சேரி சேரி நான் அதெல்லா ட்ரை ப ண்ணல தோழி அங்க போய் அந்த தவள இருக்குல்ல அதுதா ரோஸ் பண்ணி தந்தாங்க
இதெல்லாங்க அந்த மாதிரி தரையில வந்து அசிங்கமான எடத்துல கெடக்குறதெல்லா சாப்பிடுறது இல்லை தோழி ஒரு தவள வந்து சாக்கட
சொல்றீங்க ஜாப்பனீஸ்ல அதெல்லாம் எ க கழுவிதானே நீங்க எப்போவு
ஐயோ அப்பிடில்லா இல்லத் தோழ் பாம்பு வந்து நமக்கு சாக்கடைகள கெடக்காது தோழி அது சுத்
இருந்தாலு அந்தப் பாம்பு தவளயதானே தோழி தின்னுது என்ன தோழி பேசுறீங்க நீங்க
அது
எனக்கு ஒரு சந்தேகந் தோழி இந்த பாம்பு வந்து அப்டி துண்டு மீனைப் போல தான் நீளமா இருக்கு அப்ப எப்டி அந்தத் தவள அந்த பாம்பு வயித்துக்குள்ள போயிருக்கும்
இல்ல தோழி அந்த பாம்பு ஆய் போன பிறகுதா தோழி நாங்க அத வெட்டி சாப்பிடறோ அது மீன் போலதா இருக்கு தோழி
இல்ல அது வயித்துக்குள்ள எப்பிடி போகு நா கேக்குறே அதுக்கு வாயு குட்டியா தான தோழி இருக்கு அப்ப அந்த தவள வந்து ரொம்ப பே கொஞ்ச பெருசா இருக்கு
அது என்னனா வயித் அது வாய்குள்ள வச்சு சவுச்சிரு தோழி முழுங்கி வச்சிருக்கு அதோட தொண்டை கிட்ட ஒரு ஆஸி ட் ஓடு தொண்டைல தண்ணி போல இருக்கு நம்ம மேலபட்டா நமக்கு அலர்ஜி ஆயிரு அந்த தண்ணி டக் குனு அதுக்குள்ள போனது அப்பிடியே தவள வந்து பொசுங்கிரு
ஓ அப்புடிய தோழி நீங்க சயின்ஸ் ஸ்டூடெண்டா தோழி நீங்க சயின்ஸ் ஸ்டூடண்டா
நா சயின்டிஸ்ட் தோழி
சயின்டிஸ்டா
ஆமா தோழி ஆமா
அப்புடியா உங்க நேம் என்னது இல்ல இல்ல இல்ல இல்ல இல்லே இல்லல்ல இல்ல ஓகே தோழி ஓகே தோழி
ஓகே தோழி அப்பறமா வேற என்ன தோழி எதனால உங்க அக்கா பொண்ணு அழுதுகிட்டே இருக்கு
இல்ல தோழி கீழ விழுந்துடுச்சு
ஐயயோ நீங்க தூக்கவேல தோழி அதுக்குள்ள என்ட்ட பேசிட்ருக்கிங்க
இல்ல தோழி அம்மா வந்து தூக்கிட்டாங் க தோழி
ஓகே தோழி ஓகே உங்களுக்கு சங்கடமா இல்லயா தோழி
என்ன தோழி ஆமா தோழி ரொம்ப கஷ்டமா இருந்து மோஸ்ட்லி நாந்தா பாத்துப்பே தோழி
ஓகே ஓகே
இப்போ வந்து உங்ககிட்ட பேசுறனால பாக்கறாங்க
ஓகே ஓகே தோழி என்னுடைய அக்கா பொண்ணு இப்ப வந்தா தோழி பேசுவா கொஞ்ச கொஞ்ச மூன்ற வயசு கழிஞ்சு தோழி நாலு வயசு ஆகப்போது நெக்ஸ்ட் மன்த் அவ இப்ப என்னனா என்ன பாத்தாலே வணக்கம் தோழி வணக்கம் தோழி சொல்லிகிட்டே இருக்
ஓ இந்த இந்த நீங்க இதுல பேசறத வச்சே ஓ சரி தோழி சரி ஆ ஆ
வித்துடுத்தே கால தூக்குறே கமந்துட்டா தோழி ரொம்ப கஷ்டமா இருந்து தோழி நா தள்ளிவுடல தோழி அவ வும்மா ஸ்லோ மோஷன்ல ஓடி
நீங்க தள்ளிவிடல ஆனா வந்து பா பாக்கிறவங்க நீங்கதா தள்ளி விட்டங்க அப்டின்னு நைப்பாங்கல்ல
ஆமா தோழி கண்டிப்பா நெனைப்பாங்க தோழி ஆனா அவ பேபி சிரிச்சிட்டா
அப்டிய தோழி நீங்க கிட்ட இருந்து நீங்களே பிடிக் ல்லையா தோழி
ந செருப்பு புடிச்சிருந்த தோழி
றிங்க செருப்பு புடிச்ச செருப்பு கீழ உழுந்தா செருப்புக்கு வலிக் ஆமா தோழி கொழந்தைக்கு தாந்த தோழி வலிக்கு
அதெல்லா எங்க தோழி எனக்கு பல்வலி சொன்னன்ல தோழி
தோழி அதுவு கரெக்ட்டு தா செரிங்க தோழி
சேரி தோழி வேற என்ன நமக்கு டைம் தாண்டி ஓடி ட்டுற்கு தோழி நம்ம இன்னொரு கால்ல கண்டிப்
கண்டிப்பா பேசுவோ தோழி ஆமா தோழி நேரமாய் விட்டது நன்றி வணக்கம்